ஹலோ
ஆ சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே என்ன எ ஞாபகமே வர்றதுல்ல போல காலே பண்றேதுல்ல
அப்பிடில்லா இல்ல கொஞ்ச வேல அதா வந்து டைம் கெடைக்கல இப்ப இப்ப பேசு ஃப்ரீ தா பேசலா வாங்க
ம் சேரி என்ன பசங்கல்லா அ ரொம்ப பசங்களாலதா உங்களுக்கு டைம் கெடைக்கிறதுல்லணு நெனைக்கிறே
ஆமா ஆமா ஏ அ கரெக்டா இருக்குது இப்ப தன்ன இந்த பசங்களுக்கு தேவையானதா செஞ்சு முடிச்சுட்டு பத்தாதுக்கு ஃபோன்ன அவனுங்க கையில்ல வாங்கறதுக்குள்ளயே போதும் போதுன்னு ஆகுது
ரெண்டு பசங்கள்ல்ல
ஆமா ஆமா
ரெண்டு பேருமே அப்டிதா பண்றாங்களா
ஆமா ரெண்டு ரெண்டு போனுக்கே ரெண்டு பேரு அடிச்சுக்குவானுங்க அவனுங்க கைலிருந்து போ ஆமா அவுங்கள்டன்ல்லா ஃபோன் வாங்கறது கஷ்டோ அதுனால இந்த ஃபோன்னுக்கே ரெண்டு பேருமே அடிச்சுக்குவானுங்க அந்த பஞ்சாயத்த பாக்குறதுக்கே எனக்கு போதும் போதுும் அது அப்புற எப்டி டைம் கெடச்சாதான
அதுவும் சரிதா காலையில ருந்தே அப்டிதானா இல்ல ரெண்டு பசங்கு ஸ்கூல் போறாங்கல்ல
ஸ்கூல் போயிட்டு வந்த பெறகுதா இன்னு ரகலையா இருக்கு ஒங்கங்களுக்கு ஆ அ அத அனுச்ட்ட பெறகு இவ ஃபோன ஆக்குபை பண்ணிப்பா எப்பயா ச்சுதா அந்த ஃபோன எறக்கிட்டு விளாடுவா அதுவு என்ன கொஞ்ச நேரோ அதோட கால் வலிகிது கை வலிகிதுன்னு வந்து உக்காந்துருவா
ஆ அ இப்ப இருக்குற பசங்க அப்டிதா இருக்காங்க எதையாவது சுன்னுவ அந்த வழி இந்த வழின்ட்டு சின்ன பசங்களுக்கே அப்டி இருக்கு பெரியவுங்கன்னா என்ன சொல்றது
ஒன்னுமே சொல்றதுக்கு இல்ல இப் பவே இதுங்க வந்து கைவலி கால்வலின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு
ம் இன்னு வயசானதுக்கு அப்புறோ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நம்மள அவுங்க பாத்துப்பாங்கன்ற காலத் போய் இப்ப அவுங்க அவுங்கள நம்மதா பாத்துக்க க்கிற மாரி இருக்கு
இருக்கு கண்டிப்பா
ம் சமையல்லா முடிச்சுட்டீங்களா
ஆ இல்ல அ நைட் டிஃபன் தா அதனால பெருசா ஒர்க் இருக்காது மத்தியான லன்ச்கு வேலதா அதிகமா இருக்கு
ம் லன்ச்க்கு என்ன செஞ்சீங்க இன்னைக்கு
இன்னைக்கா சாம்பாரு கோலா உருண்டையு வச்சோ சூப்பரா இருக்கு சாம்பாருக்கு கோலா உருண்டையு காம்பினேஷன் சூப்பரா இருக்கு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா நா வேணா சொல்ற ரெசிபி சொல்றே
ஆ சொல்லுங்க கோலா உருண்டன்னா எனக்கும் புடிக்கு ஆனா எனக்கு சரியா செய்ய அந்த பத தெரியாது
இப்பயா ஆ சொ நா சொ ஆ நா சொல்றே நீங்க வந்து அ செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கு
ம் செரி நீங்க சொல்லுங்க
ஆ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருள்ன்னு சொல்லிடுறே என்னென்ன பொருள் மத் தமா வேணுண்னுட்டு
ம்
அ இது எடுத்துக்கங்க ஆட்டுக்கறி வெங்காய ஒரு நாலு வெங் வெங்காய எடுத்துக்கோங்க
கரிக்கு எவ்வளோ வெங்காய போடலா
ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க
ம் சரி கால்
கால் கிலோக்கு ஆ பெரிய வெங்காயமா இருந்தா ம் ம் பெரிய பல்லாரி இருக்கும்ல
ம் ஆமா
அந்த அந்த பெரிய சைஸா இருந்தாக்கா ஒரு மூணு மூணு கூட போது
செரி
ம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க
ம்
கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சொ எல்லாமே ரெண்டுமே கொஞ்சோ கொஞ்சோ எடுத்துக்கோங்க அப்பறம் கொஞ்சோன்னு பட்ட கொஞ்சோன்னு கிராம்பு அப்பறோ கொஞ்சமா சோம்பு எல்லாமே கொஞ்ச கொஞ்ச தா வைக்கணு கொஞ்சனா இந்த
அதுல வாசம் வராதா சோம்பு
அது அதுக்குதான் ரொம்ப மைல்டா கொஞ்சமா ரொம்ப அதிகமா எடுக்க கூடாது எதுவுமே இந்த இப்ப வைக்கிற மசால எல்லா ரொம்ப கம்மி கம்மியாதா எடுத்துக்கணு அப்பறம் கொஞ்சமா மெளகுத்தூளு
ம்
மெளகு தூள் கூட விருப்பப்பட்
இல்ல தூளாதா போடணுமா இல்ல மெளகு முழு மெளகா இருந்தாலு பரவாயில்லையா அரைக்க போறோமா இல்ல எப்டி
இல்ல அரைக்கிறது வந்து இது ரொம்ப க ரொம்ப கம்மியா போறதுனால அரையாது நீங்க தூளாவே எடுத்துக்கலா தூள் பனியன் சும்மா இந்த சின்னோண்டு ஸ்பூன் இருக்கும்ல சின்ன ஸ்பூன் அதுல ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலா சீரகத்தூளும் உள்ளது அதே அளவு போட்டுட்டு இது வெங்காய இருக்குல்ல ஒடச்சக்கல்ல இருக்குல்ல ஒடச்சக்கல்ல ஒரு ரெண்டு இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க
ம் சேரி
தேங்கா ஒரு ரெண்டே ரெண்டு ரெண் ரெண்டு பீஸ் மட்டு அ கரெட் ரெண்டு பீஸ் மட்டும் போய் எடுத்துக்கோங்க அப்பறம் வேற எதுவு அதிகமா தேவப்படாது கொத்தமல்லி தூள் இருக்குல்ல கொழம்பு தூளு
ம் ஆமா
அது கொஞ்சோ
ம் சரி
ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல போட்டுக்கலாம் ஒண்ணும் இல்ல ஆஃப் கூட போட்டுக்கலா அதுக்கு மேல வேண்டா இப்ப இதான் இ இந்த பொருள் இஞ்சி பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு கெடையாது இஞ்சி மட்டு ரொம்ப கொஞ்சோண்டு சும்மா வாசனைக்காக தா பே பேஸ்ட் இல்ல அதை நம்ம தட்டி கூட போட்டுக்கலா பேஸ்ட் இஞ்சி மட்டு நம்ம அரைக்க மாட்டோ அ தேங்கா தேங்காவோட வேணா போட்டு அரைச்சிக்கலா அதான் இப்பதைக்கு இஞ்சின் ஒரே ஒரு சின்னொண்டு துண்டு மட்டு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அப்பறம் இப்ப இதுதான் இந்த பொருள் தா தேவப்படும் ஓகேவா இப்ப வந்து அ ஹா தக்காளி எல்லா தேவை கெடையாது அந்த ஆட்டுக் வந்து இப்ப நல்லா அ கடையில குடுக்கறத விட நல்ல மைல்டா நாம கு சுத்தி வாங்கிட்டா கூட பரவாயில்ல சில கடையில கொத்தி குடுக்க மாட்டாங்க அ அதனை நல்லா நல்லா சம நைஸாக கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டு சு அரைச்சு எடுத்துக்கணும்
ம் ம்
நம்ம தொட்டு பாக்கும் போதே தெரியு நா கொஞ்சோ சாஃப்ட்டா இருப்போ அந்த இது அரச்சிட்டோம் அரச்சிட்டோம்டக்கா இப்ப என்னா அத அத அரச்சுக்கிட்டு கறிய அரச்சுக்கிட்டு வெங்காயத் த வந்து நம்ம ஆம்லேட்டு்க்கு போ அறிவோம்ல நல்ல ஃபைன் சாப்பா நல்ல சின்ன சின்னதா அறிஞ்சி எடுத்துக்கிறோணோ
ம்
அரிஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு பெறகு என்ன பண்ணணோம்னா அந்த ரெண்டு பத்த தேங்கா பத்த எடுத் இருக்கோம்ல
ஆமா
அதோட அது
உம்
ஆ அதோட நம்ம சின்ன சின்ன பட்ட கிராம்புல்லா எடுத்துருக்கோம்ல
ஆமா
அ அதெல்லா போட்டு அரச்சி எடுத்துக்கனோ
உம்
அந்த பட்ட கிராம்பு சோம்பு தேங்கா ஒடச்சக்கல்ல
சீரகோ
அ ஜீரகோ தூள் போட்டுக்கலான்ட்டனே
அதா தூள் போட்டுக்கலா அப்ப அரைக்கணோனு தனியா இல்ல அரைக்கத்தா இப்ப எல்லாமே அரைக் இருக்கும் போது நம்ப சீரகோ வந்து முழுசாதா இருக்குன்னா அதுல போட்டுக்கலாமா இல்ல சீரகத்தூள் தா போடணுமா அத சேத்து நம்ம அறைக்க போறோமே அதுலயே போட்டுக்கலாமே சீரகமோ மெளகோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ லைன்ல இருக்கீங்களா